க்குதா
கேக்குது
என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்க நீங்க
சாப்ட்டீங்ளா
இல்லையே நீங்க
சாப்ட்டனே எப்படி இருக்கீங்க ரசோ சாப்பாடு
பேஸ்ல ரெண்டு கண்ணு அதுக்கப்புறோ கண்ணுக்கு கீழ மூ
எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செரி என்ன சாப்பிட போறீங்க எதுமே சாப் பல்லையா
இல்லங்க பசிக்கில இதா கொஞ்சு பூஸ்ட்டு போட்டு குடிக்க போறே நல்லா பூஸ்ட்டாக
ம் ம்
ம்
செரிங்க இப்பவே பூஸ்டாதா இருக்கீங்க வாய்ச பாத்தாலே தெரிது செரி குடிங்க குடிச்சு கத்துங்க நல்லா
கத்துனா உங்ளுக் கேக்காது
கத்துனாதா நல்லா கேக்கு
எனக்கு கத்தனா சுத்தமா புடிக்காது சத்தமா பேசனா சுத்தமா புடிக்காது
அது ஆக்ட்ரஸ்குதா நல்லாருக்கு டைலாக் எல்லா
எங்க சத்தமா பேசனா சுத்தமா புடிக்காது
புடிக்கல்னா புடிக்கல்னா வெள்ள போங்க
ம் வெளியெல்லா போ மாட்டேங்க நா வீட்லயே தாங்க இருப்பே நீங்க வேற
ம் ம் சேரி ம் என்ன எதாச்சு நா கேக்குறே உங்க கட்ட செரியா கோஸ்டின் கேக்குறே
கேளுங்க கேளுங்க அதுதா கரெக்டா சொல்லுவே டான் டான்னு ஆன்சர்
இருங்க இருங்க பொறும வந்து ரொம்ப முடி முக்கியம்
முக்கியோ பிகில் கப்பு முக்கியோ பிகுலு
ஆ என்ன சொல்ல வரனா நா
ம் சொல்லுங்க
இருங்க சொல்ல விடுங்க மொதல்ல
முதலயா க்ரொக்கொடைலா சொன்னிங்க ஆ க்ரொக்கடைலா
இருங்க இருங்க நா யோசிச்சு சொல்றே
நீங்க யோசிக்குறக்கா எவ்ளோ நேரோதா யோசிப்பீங்க சீக்கிரோ சொல்லுங்க டைம் ஆகுதுல
ஒரு வந்து ரோடுங்க செரிங்களா ஒரு ஒரு ரோடு செரியா வெள்ள ரோடு வெள்ள ரோட்ல கார் போது செரியா காரோ எதோ போது ஆனா அது சுத்தி காடு
ம்
எனா ம் அது சுத்தி வந்து காடு காடுனா எப்டி இருக்கு தெரியுமுல இருட்டா இருக்கு
தெரியு நா சொல்டுமா ஆன்சரு தலதான
உஹ கரெக்டு கரெக்டு கரெக்டு ஆ செரி செகண்டு
சொல்றீங்க நா ஆன்சரே சொல்லிட்ட சொல்லுங்க சொல்லுங்க
ங்க ஒரு பைப்பு ரெண்டு வழி வெ சாரி ஒரு பைப்பு ரெண்டு வழி
மூக்கு ஏங்க இதுலா நா சின்ன வய்சுலயே
நானுங்க அதுதா உங்க கிட்ட கேக்குறனா
பேருசா கேளுங்க
இன்னோ வந்து பெருசாலா என்னால சொல்ல முடியாது இன்னொரு வந் து ஒரு இன்னோரு கெணறு கெணறு
அ
சொன்னா கேக்கணு கொஸ்டின் பண்ணக் கூடாது ஒரு கெணறு
அ
தி உங்களுக்கே தெருஞ்சுரு ஆமா ஆமா பல்லு வாய் வாய் வாய் வாய்
ஓ வாயா என்னாங்க நா சொல்லவே இல்ல நீங்களே ஆன்சர் சொல்லி கிறிங்க லூசுங்க நீங்க போங்க
சேரி ஒரு வந்து ஒரு த ட்ட வச்சுக்கோங்க ஒரு தட்ட வெள்ள தட்ட
வெள்ளதட்ட அதுல கருப்பா ஏதாவது இருக்குமா சரி சொல்லுங்க கண்ணா எதா இருக்கு சொல்லுங்க
ஒரு கிரிப்பு அது உள்ள மெரூனோ எதோ கிரிப்பு
கண்ணுதான சொல்றீங்க
ஆமா
கரக்டா சொன்னா பாத்தீங்ளா
இன்னு வந்து ஒரு தட்டு மாரி எப்டி இருக்குனா அது
எப்டி இரு
நால் நால் கோனி தட்ட அதுல வந்து அஞ்சு அ ஸ்பூனு
சரி
சரியா அந்த தட்டு உள்ள நெறையா வலி இருக்கு
ம்
அது என்ன
ங்க நாலு தட்ட ஒருவாட்டி இன்னோரு
நாலு தட்ட இல்ல ஒரே ஒரு தட்ட நாலு கோனி தட்ட
நாலு கோனி ஆ சரி ஓ
ம் அதுல வந்து அஞ்சு இது ஸ்பூனு சரியா
ஆ
அது தட்ட உள்ள நெறைய ஆ என்னாது ரோடு நெறைய வழி வழிகள் வழிகள்
மறுபடியு மண்டயா சொல்றீங்களா என்னா நீங்க
இல்லங்க வழி வழி நெறைய வழி
சேரி ம் நாலு தட்டு சீ ஒரு தட்டு ம் நாலு ஸ்பூனு செரி புரிது ஆ
அஞ்சி இது டீஸ்பூனு அது தட்டு உள்ள நெறைய வழி
ம் வழிகள் இருக்கு வாட்ச் இல்ல ஃபேனு இல்ல லைட்டு இருக்காது அது மணி அது இது லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா
லிவிங் திங்
ம் ம் குங்ளா அது மனுஷ உள்ள இருக்குமா இல்ல வேற ஏதாச்சா
மனுஷ உள்ள தாங்க இருக்கு அது இல்லங்க அது யூஸ் பண்ணுவாங்க அது இருந்தா எதுமேல்ல
அது இருந்தா மண்டயா மூளையா
இல்ல
ஆ
நானே சொல்லவா
சொல்லல
ஏ
இல்லாது என்னாது என்னாது கையா கையில எங்க எங்க அஞ்சு இது இருக்கு தட்டு எங்க இருக்கு
ஏ ஏய் கேளுங்க ட ஆம் எங்க கை ஒங்க கை பாருங்களே நாள் குவி த ட்ட மாரி இருக்கு அதுல நா அஞ்சு ஸ்பூன் இருக்கு அப்பறமா வலி இருக் குல்ல நெறைய ரூட்டு மாரி போட்டு கடவு இருக்காங்க எப்படி கண்டுபிடிச்சீங்களா பாத்தீங்களா அர மெண்டல் ம்
நெக்ஸ்ட்டு
உங்களுக்கு ஆப்பு வைக்கணுனு சொல்லிதா அப்படி கேட்டே பரவால்ல
ம் சரி நெக்ஸ்ட்டு ம்
என்னா சொல்லலா இப்போ ஒரு வந்து பொக பொக மண்டலம் மாரி ஒரு வந்து கொகை இல்லங்க ஒரு கொகைய என்னா சொல்லுவாங்க அது
கொகைதா
ம் அது உள்ள போயிட்ருந்தா உள்ள உள்ள உள்ள உள்ள உள்ள உள்ள போனு
வாயா
நா சொல்லவா இல்ல இன்னு
ம் சரி சொல்லுங்க
சரியா அது போக இருட்டா இருக்கு உள்ள உள்ள உள்ள உள்ள போனா ஒரு பர்தா மாரி இருக்கு பர்தான்னா ஆம் ஒரு துணியில ஓட்ட ஓட்டயாப் போட்டா எப்டி இருக்கோ அந்த மாரி இருக்கு உள்ள போலா ம் ம் எஸ் ந அது சொன்ன ஒனே அது சொன்னீங்க ஓகே நெஸ்ட்டோ
சொல்லல நெறையா சொல்லுங்க
சொல்றே சொல்றே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணாதானே தெரியு என்னா சொல்ல வரேனு
ம் ம் ஆமா
ஆம் என்ன சொல்லலாம்
சரிங்க நா அவர் சொல்லட்டா
சரி சொல்லுங்க
ம் ஒரு கெண்ணறு ஓகேவா அது கெணறு மூடியதா இருக்கு தொறக்கவே முடியாது சரியா அது உள்ள நெறய தண்ணி இருக்கு என்னாதது
என்ன சொல்லுங்க
ஒரு கெணறு
செரி
அது உருண்டயா இருக்கு சரியா அதுக்குள்ள தண்ணி இருக்கு
வெயத்தா
என்னாது
ஒய்த்தா
ஒயிட்டா புரியல தண்ணி
வயித்து
ஒயிட்டா எனக் புரிலங்க
வயித்துங்க வயித்து வயித்து வயித்து வலி வயித்து கண்ணு அ
இல்ல அது மனுஷன் கிட்ட இல்ல
நான் லீவிங் திங்ஸா
ம் ம் அப்படி கூட சொல்லா
ஐய எந்த விரல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க லிவிங் திங்க் ஆர் நான் லிவிங்
அது சாப்ட முடியு அதுனாலதா அது எதுவுலருந்து கிடைக்குன் தெர்ல
எப்டி இருக்குன் சொல்லுங்க
ஓகே கெணறு இருக்குல்ல கெணறு
ம் இருக்கு
தண்ணி இருக்குமா ஆனா அது கெணறு வந்து இல்ல அது கெணர் வந்து ஃபுல்லா கவர் ஆய்ருக்கு
லுங்குதா அந்த மாரி இருக்கு எள்நீரா
இல்ல இளநீறு இல்ல
லிச்சி
அது இல்ல எள்நீர் இளநீர் சொன்னீங்கள அதே இதுல வேற இருக்கு அது
இளநீர் தா அப்டி இருக்கு
பாஸ் குடுங்க
அப்ற பாஸ்ஸு
தேங்கா
எள்நீர்னாலு ஒருதா தேங்கானாலு ஒருதா எள்நீர்தா தேங்கா ஆகு
ஆ அ அதனாலதா உங்கள்ட்ட சொன்ன இளநீர் மாரிதா இருக்குன்னு நீங்கதா அது
சரி விடுங்க அம் அம் சரி நான் இப்போ வந்து இன்ஸ்டால எல்லாம் ட்ரெண்ட் ஆகுதுல்ல நா நெனச்சது எதுமே நெனச்சது எல்லாம் சரி
முடிஞ்சிடுச்சு
சரிங்க ம்
ம்